ஹலோ
வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
மாலை வணக்கம் தோழி நா நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நானு நல்லாருக்கே
அப்றோ என்ன பண்ணிட்ருக்கீங்க
நான் இப்பதா இன்ஸ்டாகிராம்ல உங்க போஸ்ட் எல்லா பாத்தே எங்கயோ டூர் போயிருப்பீங்க போல ஸ்டேட்டஸா அப்படியே பறக்க விட்ருக்கீங்க
ஆமா தோழி ரொம்ப ஒரு மாறி மன அழுத்தமா இருந்துச்சு அதா செரி எங்காவது போவோ அப்டின்னு சொல்லிட்டு அ அதாவது ப்ரீ பிளான்லா இல்ல சடனா பிள-பிளான் பண்ணிதா போனது எப்டி ஃபோட்டோஸ்லா நல்லாருக்கா
சூப்பராருந்துச்சு நீங்க வந்து எப்டி பிளான் பண்ணும் போது எப்டி பிளான் பண்ணுவீங்க இந்த மாரி அ ஹில்ஸ் போணுமா இல்ல கடல் போகுமா இந்த மாரி வீட்ல டிஸ்கஸ் பண்ணி அந்த மாரி போவீங்களா இல்ல சும் மா ஜென்ரலா அப்டியே கெளம்புவோ அப்டின்னு சொல்ட்டு போவீங்களா
அது இப்போ போனது வந்து ஜென்ரலாதா கெளம்புனது அ மத்தபடி எங் எங்யாது ஃபேமிலியா டூர் போனோ அப்டீன்னா வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே முடிவு பண்ணி எங்க போவோம் அது எல்லாமே முடிவு பண்ணிதா போறது டிஸ்கஸ் பண்ணிட்டு ஏன்னா எல்லாருக் இன்னோ டைம் செட் ஆகணோல அதுக்காக முன்னாடியே கேட்டுட்டு அப்புறோ ரூம் எல்லா இப்போ அ எங்க பா எந்த ரூமுகு போறது புக் பண்றது இது எல்லாமே வந்து பாத்து செக் பண்ணி வெச்சுட்டுதா போவோ நீங்க எப்டி போவீங்க
உஹம் நாங்களோ அப்படிதா ஒர்க் பண்றதுனால ஃபஸ்ட்டு ஆபீஸ்ல லீவு எப்ப வருது எது ஆபீஸ்ல லீவ் தருவாங்களா அந்த மாரி சூல்நிலல்லா பாத்துட்டு அதுவுமில்லாம நம்ம பட்ஜெட்டுக் க்குள்ள காசு இருக்கா எ ரூமுலாம் ரூமு எணைப்பிருக்க சூழ்நிலை வந்து ரூமு ஃபுட்டு எல்லாமே வந்து நறையா அமௌண்ட்டு போகுது அதனால அமௌண்டு கொஞ்சோ பாத்துட்டு அது கேத்தாப்லதா நாங்க ப்ளான் பண்ணுவோ
பரவால்ல நாங்களா என்ன பண்ணுவோனோங்கறது புளியோதர இதெல்லா ஒரு இட்லி இந்த மாரி கொஞ்சோ நைட்டுக்கு மறுநாளுக்கு செஞ்சுட்டு போயிருவோ அதுக்கப்புறமோ நம்மோ தங்குற மாதிரி இருந்துச்சு அப்டீன்னா ஹோட்டல்ல வாங்கிக்கிறவோ ஏன்னா இதனால வந்து ஏன்னா ஒரு சிலருக்குல்லா வந்து ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்கறாது இல்ல அதுக்காக கொஞ்சோ அந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டோனா நமக்கு கொஞ்சோ சாப்பாடு செலவு ஏன்னா இப்ப இருக்க இந்த சூழ்நிலைல நீங்கசொன்ன மாதிரிதா அ ஹோட்டல்னு போயிட்டோனா இப்ப ஒரு ஆள்னா ஒன்னோ தெரியாது ஒரு ஃபேமிலியா ஒரு பத்து பேரு போறோ அப்டீன்னா அ அதுவே வந்து ஒரு அமௌண்ட்டு வந்துரோ அதனால நாங்க இந்த மாரி ஏற்பாடு பண்ணிக்குருவோ ஆனா நீங்க அந்த மாதிரி எல்லா பண்ண மாட்டீங்க
நாங்க அந்த மார்லா பண்ணோ நீங்க சொல்றது நல்ல பட்ஜெட் பிளானாதா இருக்கு ஆனா இருந்தாலுமே இது வந்து இதுக்கு எல்லாருமே ஒத்து வரணோம்ல இப்ப உங்கிதுல வந்து எல்லா பேருமே ஓகேன்னு சொல்லுவாங்க வீட்டுக் சாப்பாடு அப்டீங்கற இங்க என்ன யோசிப்பாங்கனா நாம போறது வந்து எப்பாவுச்சுந்தா அப்ப எப்பயாச்சு போகும்போது அங்க என்ன ஸ்பெஷல் சாப்பாடு இருக்கோ அத வந்து சாப்ட்டு என்ஜாய் பண்ணுவோ அங்கயு போய்ட்டு நம்ம வீட்ல செஞ்சுட்டு கொண்டு போறது அதையே சாப்புடுறது அந் இந்த மாரி யோசிப்பாங்க
ஆமா கண்டிப்பா நீங்க சொல்றதோ சரிதா ஆனா இங்க வந்து அப்டிதா ஆ ஏ சொன்னா ஏன் பையன்லா வந்து வெளில சாப்ட மாட்டா இங்க அவனுக்காகவே நாங்க வந்து இங்க செஞ்சுதா எடுத்துட்டு போறதுக்கு செரி உங்குளுக்கு எந்த மாரி எடங்களுக்குல்லா போக புடிக் இப்போ மலைப்பகுதி புடிக்குமா இல்ல அருவிக்கு போக பிடிக்குமா இல்ல வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் இந்த மாதிரி எடங்குளுக்கு போறது விரும்புவீங்களா
எனக்கு வந்து நா வந்து மலைப்பகுதி போறதுதா பிடிக்கு ஏன்னா நம்ம நம்ம ஊரே ஆல்ரெடி வெக்கயில இருக்கோ இப்ப வந்து கடல் பகுதி போனோனு நெனச்சுக்கோங்க அந்த கடல் காத்து கூட கொஞ்சோ வெக்கே எ அய்யே அந்த உப்பு தண்ணீல வந்து குளிச்சோனு நெனைச்சோங்க அது வேற சரிபே ஆறதுக்கே ஒரு மாசோ ஆகோ இதே இது வந்து மலைப்பகுதினு நென்ச்சுக்கோங்க நாமாட்ல ஃப்ரீயா வந்து நம்ம என்னாது அந்த இயற்கை அந்த கூலிங்க வந்து அப்சர்வ் பண்ணிட்டா குஞ்சோ மைண்டு ரிலாக்ஸ் ஆகோ தலையு கொஞ்சோ நல்லா இதா இருக்கோ அதனால எனக்கு வந்து மலைப்பகுதி போறதுதா புடிக்கு கடல் பகுதிய விட
ம் ம் எனக்கு வந்து அதிகமா வந்து அதாவது கடற்பகுதியில போய் அமைதியா அதாவது குளிக்கிறோமோ இல்லையோ கடல்ல போய் அந்த மணல்ல போய் உக்காந்து ரொம்ப நேர அந்த கடற்கரை ல உக்காந்து பாக்கணு அ அது தா எனக்கு ரொம்ப புடிக்கு ஏன்னா அது வந்து அந்த அலையோட சத்தமே நம்ம ஒரு நம்ம மனசு எவ்ளோ கஷ்டங்கள் இருந்தாலு அத பாத்துட்டே இருந்தோன்னா எதோ அந்த கஷ்டங்கல்லா கொறையுற மாதிரி இருக்கு அந்த மாரி ஒரு ஃபீல் ஆகு அதுனால நா வந்து மேக்சிமம் பாத்தீங் னா அ கடல் பகுதிக்கு தா போகணு அப்டின் நெனபே அப்புற பாத்தீங்ன்னா இந்த நெறைய சொல்லுவாங்கள்ல இந்த மாரி பழமையான கோவில்கள்லா அங்க இருக்கு அதாவது அ அ நூ நூற்றாண்டு காலத்துக்கு முன்னாடி கட்ன கோவில்கள் எல்லா இருக்கு அப்டின்னு சொல்லுவாங்க அந்த மாரி கோயில்களுக்குல்லா போறதுக்கு நா விரும்புவே நீங்க அந்த மாரி ரி பழமை வாய்ந்த கோயில்கலுக்லா போயிருக்கீங்களா
அ நா நெறய கோயில் போயிருக்க இந்த மாரி பழமையான கோயில் போறது எனக்கு ரொம்ப பிடிக் சோ ஏன்னா வந்து நாம நம்ம என்ன பண்ணுவோனா நம்ம ஊர்ல என்ன கோயில்கள் இருக்கோ அத மட்டுதா போ போ எடுத்தேறி இந்த மாரி போறதெல்லா இருக்காது அதனால நம்ம போகும் போதே வந்து ஒரு கோயில் இருக் கெடோ அப்பற வந்து ஒரு டூர் போறதே வந்து கோயிலு அப்பற பிளஸ் நம்ம என்ஜாய் பண்ற ரெண்டு சேத்து போயிட்டோ நெனச் கோங்க கோயிலுக்கு போன மனதிருப்தியு இருக்கு நம்மளோட ஸ்ட்ரெஸ் கொறைஞ்ச மாரி இருக்கு அதே மாரி அ டூர் போய் என்ஜாய் பண்ண அந்த சைடு நமக்கு தெரியு அதனால வந்து நீங்க சொல்ற மாரியே வந்து நானு யோசிப்பே கோவில் இருக்கிற இடமா போறதா அப்டின்னு
ஆமா கண்டிப்பா நா வந்து அதாவது ரொம்ப பழமையான அ கோவில் அப்டின்னா நா போயிருக்கறது வந்து அதாவது எங்க ஊர்லருந்து லாங்கா டிராவல் பண்ணி போனது அப்படின்னா தஞ்ச அ பிரகதீஸ்வரர் கோவில் அ அங்க போயிருக்கே அந்த கோயில பாத்தீங்ன்னா அ நம்ம போய் நின்னம்னா ஒரு ஈ மாதிரிதா இருக்கு அவ்ளோ பெருசாருக்கு அதோட நந்தி செலையே வந்து ரொம்ப பெருசா இருக்கு பாத்ததுகே ரொம்ப அற்புதமாருக்கு அந்த காலத்துலல்லா எப்படி இவ்ளோ யோசி சு ம் கட்னாங்க அப்டிங்கற மாரி வந்து ரொம்ப பிரமாண்டமா கட்டிருப்பாங்க அதெல்லா பாக்குற கே ரொம்ப சூப்பராருக்கு அ இந்த மாதிரி வேற எந்த மாதிரியான கோவில்கள் உங்களுக்கு தெரியு ம அத பத்தி கொஞ்ச சொல்லுங்க
அ நீங்க தஞ்சை பெரிய கோவில் போயிருக்கீங்களா நா அங்க போனதே இல்ல நா வந்து ஜஸ்ட் அப்டி யே அ தஞ்சாவூர் போறப்ப அங்க வெளிய அப்டியே ரோடு கிராஸ் பண்ணுவோமா அப்டி கார்ல போ போறவல அப்டியே பாத்ததுதா அது தஞ்சாவூர் அந்த பெரிய கோவில் போகணும்னு என க்கு ரொம்ப நாள் ஆச ஆனா வந்து நா போனதே இல்ல ஆனா கண்டிப்பா ஒரு நாள் போகணு நீங் க தஞ்சாவூர் போனேன் சொன்னீங்கள பெரிய கோயிலுக்கு அங்க எப்படி போனீங்க ஸ்டே பண்ணிருந்தீங்களா இல்ல எவ்ள நேர டிராவல் ஆச்சு
இல்ல அதாவது ஒரு ஃபேமிலில ஒருத்தவங்களுக்கு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தோ அப்ப போ ற வழிதா அ இங்க இருந்து எப்டியு ஒரு ஃபோர் அவர்ஸ் ஆகு நெனைக்கிறே அங்க போயிட்டு அப்டியே அந்த கோவில்ல போய் சும்மா பாத்துட்டு சாமி கும்டுட்டு அப்டியே கெளம்பிட்டோ அந்த மாரிதா போனோ ஸ்டே எல்லா பண்ணல அது இருந்து சுத்தி பாக்குற அளவுக்குல்லா போகல அ சும்மா போய் சாமி கும்டுட்டு வந்துட்டோ அவ்ளோதா
ஓ சூப்பர் சூப்பர் நல்ல விஷயோ ஏன்னா வந்து நம்ம போற அதாவது இவ்ளோ செலவு பண்ணி ஒரு ஊருக்கு போறோ அப்ப வந்து அந்த ஊர்ல ஒரு சிறப்பானத பாத்துட்டு வந்துட்டோம்னா அது கொஞ்ச சந்தோஷமாருக்கு இவ்ளோ காசு செலவு பண்ணி போயிட்டு அதையு நம்ம பாக்காம வந்தங்கிறது கொஞ்ச கஷ்டமா இரு மத்தவங்க நா இங்க போனே அங்க போனே சொல்லும் போது ஐயோ அங்க போகாம வுட்டோமேன் சொல்லி நம்ம ஃபீல் பண்ண தேவையில்லையில்ல
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா அ வேற அதுக்கப்புறோ இது மதுரைல மீனாக்சி அம்மன் டெம்பிள் இருக்கு பா த்திங்ளா அதுவுமே வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கட்டுனது அப்டின் சொல்றாங்க அ நானுமே வந்து அங்க வந்து து போயிருக்கே அதுவுமே பாத்திங்னா ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப பழமையான கோயில் தா அப் அது இங்க வந்து ஆயிரங்கால் மண்டபம் அப்டின் சொல்லி அ இருக்கு அதெல்லாம் பாக்கறக்கே ரொம்ப சூ ப்பராருக்கு அப்புற நெறைய கடைகள்லா வெளில இருக்கு அ பாத்திங்னா அ எல்லா திங்ஸுமே நம்மளுக்கு வாங்கணும் போல தோணு ஆனா வாங்கணும்னா மனசு வராது வர்றதுக்கு அவ்ளோ திங்ஸ் எல்லா ந றையா வெச்சிருக்காங்க வெளில அ நீங்க அந்த கோவிலுக்குல்லா போயிருக்கீங்ளா தோழி
ஆ நா போயிருக்கே மீனாட்சியம்மன் கோவில் வந்து நறையா வட்டம் போயிருக்கே அது வந்து மீனாட்சியம்மன் கோயில் அப்பனா நம்ம காலைலியே போற மாரி இருக்கு ஒரு ஆறு ஏழு மணிக்குலா கோயில் வந்து அஞ்சு மணிக் தெற ந்திருவாங்க நாம்ம இயர்லி மானிங் ஆறோ ஏழு மணிக்கு போனோம்னா நம்ம கூட்டம் இல்லாம ஒரு ஒம்போது மணி க்லா வெளில வந்துர்லா‌ ஏனா வந்து இப்ப வந்து மீனாட்சிம்மன் கோயில் வந்து என்னா பண்வாங்கனா ஃபாரினருன் சொ ல்ட்டு வெளியூர்ல இருக்கறவங்க எல்லா பேரு வந்துருவாங்க அதனால கூட்டோ வந்து பயங்கரமா இருக்கு அதுவுமில்லாம அத சுத்தி இருக்க கடைகள்ருக்கும்ல வளையல் கார தெரு புது மண்டபோ ஆயிர கால் மண்டபம் இதுல எல்லாத்திலமே போய் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவோ அ அது எல்லாமே ஒரு என்ன சொல்றது நம்ம எவ்வளதா வாங்குனாலு அந்த கோயிலுக்கு போம்போது அந்த கடைக ள்ல பர்ச்சேஸ் பண்றதுங்கறது வந்து ஒரு தனி சந்தோஷத்த மனசுக்கு குடுக்கு நீங்க இந்த மாரி பர்ச்சேஸ் பண்ணிர்க்கிங்ளா கடை கோயில்களுக்கு போகும்போது
கண்டிப்பா தோழி இதுக்காகவே நா கடப்பக்க போனா வரவே மாட்டேன் சொல்லிட்டு எங்க வீட்டுக்காரு என்னைய விடவே மாட்டாரு அ லேட் ஆயிருச்சி வா வா போவோ போவோ அப்டின் சொல்லி இழுத்துட்டு வந்துருவாரு இருந்தாலு எனக்கு வந்து அ அதாவது இந்த அ இந்த மாதிரி கோவில்கள் எல்லா பாத்திங்னா நெறைய அந்த தோடு எல்லா வெச்சிருப்பாங்க எனக்கு வந்து தோட்னா அவ்ளோ ரொம்போ புடிக்கு மாடல்மாடலா வாங்கி வெச்சுப்பே ஆனா போட்றேனோ இல்லையோ அது நல்லா இருந்துச்சு புடிச்சிகிச்சுன்னா வாங்கி வெச்சுப்பே அந்த மாதிரி ஒரு தோடுமேல அடிக்ட்டு அ இத பாத்துட்டே இவர் வந்து தோடு கடையை பாத்தாலே என்னைய வந்து பாத்துட்டு வா வா அ மணியாய்ச்சி கெளம்பனு அப்டின் சொல்லி கூட்டிட்டு வந்துருவாரு அதுக்காகவே பாவோ சொ அ ய்ட்டு நானுமே செரி ரொம்ப அ து ஒரு கோவிலுக்கு போயிருக்கோ எது எது பண்ண வேணா அப்டின் சொல்லிட்டு கூட்டிட்டு வ வந்துருவே நானு மே அ அ அதுகப்புறோ வேற எந்த மாதிரியான ம் சுற்றுலா தலங்களுக்கள்லா நீங்க போயிருக்கீங்க
வேற நறைய போயிருக்கே அ அது வந்து இப்பதைக்கி இதுதா ஞாபகோ இருக்கு
சரி தோழி சரி கொடைகானல் போயிருக்கீங்ளா நீங்க அது வந்து நம்ம தமிழ்நாட்லதாருக்கு அ
ஆமா ஆ நா கொடைக்கானலு பேயிருக்கே ஊட்டி பேயிர் க்கே பேங்ளூர் போயிருக்கே சென்னை போயிருக்கே நீங்க சொன்னீங்கள்ல கோயில் கடைகளுக்கு போனா அ பர்ச்சேஸ் பண்றது அது வந்து எனக்கு ரொம்ப புடிக்கு இந்த தோடு ஐட்டம் இதுகல்லா நாலு நறைய வாங்குவே அது ஆனா வ போட்றமோ இல்லையோ நமக்கு புடிச்சத நம்ம வாங்கி நம்ம வீட்ல வெச்சுக்கணு அந்த மனப்பான்ம வ இது எனக்கு மட்டுந்தா இருக்கு நெனச்சே பரவால உங்களுக்கு இருக்கு
ஆமா தோழி ஆமா அப்புறோ நாங்களு வந்து கொஞ்ச நாளக்கி முன்னாடி ம் ஒரு எதார்த்தமா இந்த கேரளா போயிர்ந்தோ அங்க பாத்தீனா அ அத அது அங்க நாங்க போய்ந்தப்போ வந்து பயங்கர மழ அ அங்க கேட்டு அங்க வ ந்து மூணு மாசந்தா வெயில் வருமா மத்த நாள் ஃபுல்லா மழதா பெய்யு அப்டின் சொன்னாங்க நாங்க எ இங்கிருந் எறங்கின ஒனே மழ பெய்ய ஆரம்பிச்சிருச்சு என்னடா இது நமக்கு வந்த சோதன அப்டின் நெனச்ட்டு அ ம் நாங்க எறங்குவோ செரி இந்த பிளேஸ்கு போவோனு எறங்குனா எறங்கின ஒடனே பாத்தீங்ன்னா மழ பெய்ய ஆரம்ச்சிரு அப்டியே மலையில நனஞ்சு சுத்தி பாக்கறது இந்த மாதிரில்லா இருந்துச்சு அங்க அதாவ்து அ அங்க வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருந்துச்சி ஒரு நேச்சரே பாத்தீங்ன்னா எல்லா எடமுமே எங்கப் எங்க பாத்தாலுமே பாத்தா பச்ச பசுமையாருக்குது ஒரு பெரிய ம்
உம்
மரங்கல்லருக்கு அதுக்கு நடுவுல ஒரு வீடு அ அந்த மாரிதா எல்லாருமே வந்து தங்குறாங்க அத பாக்கவே நல்ல அழகாருந்துச்சி இப்ப நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா அதாவது சிட்டிகுள்ள இல்லாம அவுங்க வந்து மலைப்பகுதிலருக் ரோட்டுகள்ளா பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராருக்கு இப்ப சிட்டிகுள்ளலா வந்து வீடுல்லா நெருக்கநெருக்கமாருக்கு இப்போ அந்த மாரி மலைபகுதில பாத்தீன்னா அந்த மாரிதான்ச்சி‌ஆனா பாக்கவே ரொம்ப நல்லாருந்துச்சி சேரி தோழி அதிக நேரோ பேசிட்டோ
ம் நானு கேள்விப்பட்ருக்கே கேரளால வந்து வீடுகல்லா ரொம்ப பெருசு பெருசாருக்கோ மாடி வீடுகள்ளருக்கோ அப்டின் சொல்லிட்டு அ சேரிங்க தோ ழி இன்னொரு நாள் பேசலா இத பத்தி
ஓகே தோழி ஓகே